ஹலோ சொல்லுங்கக்கா கால் பண்ணிருந்தீங்க குக் பண்ணிட்டு இருந்தன்னா தான் இருக்
அப்படியா சேர் சரி இல்ல ரொம்ப நாளாச்சே பேசி அதுதான் பேசலான்ட்டுதான் கால் பண்ணே
சேரி சேரி ப்ப எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்டா
சேரி சேரிக்கா இன்னைக்கு என்ன சமைச்ச எதோஸ் பெஷல் எல்ல இல்லக்கா
உம் ம் ஓ சேர் சேரி டைம் இருக்கா சேர்ச்சேர்ச் சேர்ச்சேர் சேரிச்சேர் இல்லடா உனக்கு அதெல்லாம் செய்ய டைம் இருக்கான்னு கிட்டே ஏன்னா கடைக்கு போணும் வேலைக்
இல்ல கடைக்கு போலல்ல போதும் ஒரு வாரமா முடிலன்னு வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்தன் சேரி இப்ப இருக்கும் போத வச்சி செஞ்சு கொடுக்கலாம் பின்னு உங்க தம்பி பாவன்ல
அதுவும் கரெக்ட்டு தான்
ஏதோ என்னால முடிஞ் இது மஸ்ரூம்ல தா செய்ய முடியு
சேரிச்சேர் சேர்ச்சேரி
செஞ்சிர்லா
சேர்ச்சேரி காலையில என்ன செஞ்சீங்க
ட்டு வந்தாருக்கா சாப்படணும் போல இருக்குன்ன அதனால இடியாப்ப வாங்கிட்டு வந்தாரு
கு
அதுக் கொழம்பெலா அவுங்களே குடுத்துருவாங்க
ஸ் ஓ அதெல்லா சேத்
ஆஹ் அது நா யூஸ்வலா சாப்படற ஷாப்பு சண்டே அ சின்னவங்கள கேப்பே லா ரொம்ப வருஷமா சாப்புட்டுக் கே சண்டேனாலே அங்க தா எங்க வீட்ல வாங்குவமா
அப்படியா சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி ஓக்கே ஓக் கே
அதனால அவரு இந்த சண்டே கெடைக்கலியா முடிஞ்சு போச்சு அதனால அவர் இன்னிக்கு எனக்கு சொல்லாம வாங்கிட்டு வந்து குடுத்தாரு
பரவால செரி செரி செரி பர பரவாலயே இந்த மார்லா பண்றாங்க ச்பரைஸ்ல பண்றாங்க சாரு செர் செர் செரி செர் செர் செரி அதனால இனிக்
நேத்தும் அதனால வாய்ட்டு வந்துருக் க்ரு
செர் செரி அப்ரொ மஷ்ரூம் பிரியாணி வேற
அவ்வளோதாத்த ரய்த்தா
செர் செரி ஓகே ஓகே எப்படி செஞ்சீங்க
அக்கா அது யூஸ்வுல்லா செய்யற மாரிதா நார்மலா நம்ம குக்கர்ல போடுவோல ஆஹ் போட்டுட்டு இது என்ன பண்ணுவேன்னா நார்மலா பிரியாணி செய்யற மாரி தா ஜஸ் மஷ்ரூம் வன்ட்டு கட் பண்ணிட்டு ரொம்பொ அ டைனியா கட் பண்ண கூடாது கொஞ்சொ நல்லா கட் பன்னனு ஆஹ் நல்லா இருந்துச்சு லென்ஸ் எப்படினா அ மொத்தமா. இல்ல ஆஹ கொஞ்சொ அந்த பட்டன் எல்லா இருக் க்குல்ல அதெல்லா கட் ஆக கூடாது. வெறு அந்த ரூட்டையு பட்டனையு மட்டு தா கட் பண்ற மாரி இருக்கு.
இது செரி.
நல்லா இருக்கு ஆக்சுலி இது நானே. இன்ஸ்டா பாத்தத்துதா செஞ் ஜா ஆனா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் மேல செஞ்சுட அத நார்மலா இப்ப என்ன பண்ணுவோ பட்ட கிராம்பு ஏலக்கா இதெல்லா போடுவோமா ஃபஸ்ட் சுன என்ன உத்திட்டு நெய் கொஞ்ச சேத்துட் எனக்கு நெய் டேஸ்ட் புடிகு அவருக்கு புடிக்காது ஆனாலு ஊதுவே அவர் கண்டுபுடிக்க பட்டர்
செரி செரி செரி செரி
அனால அது பண்ணிட்டு அ இந்த ஸ்பைஸ்லா போட்ருவே. போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு. எனக்கு ஆனியனும் புடிக்கு அதனால ஆனியன எப்யு சேர்த்திதா போடுவே ஆஹ் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே எப்யூ போற மாரி அதுகப்புறம் பிரியாணி மசாலா
உம் உம் ஸ் செரி செரி ஸ்பெஷல இல்ல செரி செரி ஓகே ஓகே இல்ல இத வந்து ஓவர் குக்காக விடக் கூடாதுல்ல ஆஹ் சொல்லுங்க.
இந்த பட்ட கிராம்பு வந்துட்டு என்ன பண்ணுவோனா ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு. அத எடுத்துடுவோ எடுத்துட்டு அத வந்துட்டு மிக்சில போட்டு கிரைண் பண்ணுவோ அதுக் கூட இந்த மிட் லீஃபு அதெல்லா போட்டு அப்டியே கிரைன் பண்ணிறுவோ
செர் செர் செர் செர் செர் இது ஓவர் குக் ஆக கூடாதுல்ல அதுனால சரி அ
ஆஹ் விசில் தானே போடுவோ பிரியாணி பொட்லளா செய்ய மாட்டே விசில் தா போடுவே நல்லா அது எல்லா மசாலாலா போட்டுட்டு எல்லா பண்ணிட்டு அதுக்கப்புரொ வந்துட்டு ரைஸ். போடுவோமா ரைசுமே பாய்ல் எல்லா பண்ண மாட்டே ஒரு ஹா குனார் ஊற வச்சுருவே
செரி செரி செரி செரி
போட்டுட்டு அதுக்கப்புறொ வந்துட்டு அஹ அதை மட்டு எடுத்துட்டு அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையு ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறொ அதை நல்லா மேக்னேட் பண்ணி ட்டு அதை வந்துட்டு அப்டியே போட்டு குக் பண்ணிடுவே அதுக்கப்புறொ அந்த ரைஸ் போட்டுட்டு அதுக் அப் அப்ரொந்தா சால்ட் ஆட் பண்ணுவே தண்ணி ஊத்திட்டு ரைஸ் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு அப்றொ வந்துட்டு நல்லா அது கொதிக்கனு அந்த கொதிவரவை சும்மா மூடி வச் சுருவோ மூடி வச்சுட்டு அது நல்லா கொ கொதி வருமா கொதி வரும்போது விசில் போற்றுவோ ஒரு த்ரீ விசில்ஸ் ஆர் ஃபோர் விசில்ஸ் விடுவே
ஸ் பரவால ஓ செர் செரி எந்த அளவுக்கு செய்ரிங்களோ அந்த அளவுக் க்கு
ஆஹ் இப்ப எங்க ரெண்டு பேர் செய்றேனா ஒரு நாலு விசில் விடுவே கம்மியா செய்யும்போது கொஞ்சொ விசில் சேர்த்தி உட் டதா நல்லா வேகு
செரி செரி செர் செர் செ
அது எனக்கு தெரியாது எங்க அத்த சொல்லிதா எனக்கு தெரியு
செர் செர் செர் செரி
அவ்வளோதா பெருசலா இல்லகா
செர் செரி நானு நா வந்து பாட்ல தா செஞ்சிருக் ஓக்கேனா அதுனால கேட்டே
செர் செ தெர்ல ஏன்ட்ட பாட்டலா இல்ல என் ஒரே ஹு
ஸ் செரி அது நீங்க ரெண்டு பேர் தானடா இருக்கீங்க அதுனால உங்களுக்கு அதுவே போதுதா அதுதா தெரிஞ்சு வராது அப்டியே என்ன நீங்கதா எங்கேயாவது போற மாரி இருக் கு அவ்ளோ சீக்கிரொ யாரு வரவும் மாட்
இதுல நீ நேத்தே எங்க அண்ணியலா வந்தாங்க அண்ணியு அக்காவு வந்தாங்க நேத்தப்புரொ எங்க மட்டுதா சோறு வச்சொ
அச்சோ அப்ப எப்படி மனேஜ் பண்ணிகிட்டீங்க
இல்ல அவுங்க ஆக்சுவலி அவங்ளுகு தெரியாது குக் பண்ண தெரியாதுன்னு அதனால பிரச்சன இல்ல எங்க அண்ணி தெரியொ ரெண்டு பேருக்கு குக் பண்ணவே தெரியொ நான் குக் பண்ணதே இல்லல்லக்
ஸ் ஆமா ஆமா இப்ப தனியா வந்தது அப் ப்புரொ தான பண்ண ஆரம்பிக்கச்சிருக்கீங்க ஆஹ்
தெரியு
செர் செர் செர் செ
சொல்லிக்கில இல்னாலும் எதுவு சொல்ல மாட்டாங்க. என்னதுக்கா
நீங்க சமைக்கறிறது உங்க வீட்டுக்காருக்கு புடிச்சிருக்கான்னு கே
அவருக்கு ரொம்ப புடிக் னா சமச்சதசாப்படுவார்
பரவாயில்ல ஆ இதேதா அது செய்ய தெரியலன்னு
எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லா இருக்கு செய்ரதுக்கு பட் என்ன நா செய்ய தெரியாது. செய்ய தெரியாது நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. தோச ஊத்துறது அது அதெல்லா ரோஸ்ட்ல்லா நல்லாவே ஊத்துவ எங்க மாமனாருக்கே நா தோச ஊத்துனா ரொம்ப புடிக்கு
பரவாயலையே சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல ஓ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆனா அதுக்கான இது இல்ல
அதுக்கான டைம் இல்ல
கரெட்டுதா ஒர்க்குக்ன்னே ஓடிட்டே இருக்கனால டைம் இல்லாதனால
தருவ
சரி சரி சரி சரி
நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கி
இன்னைக்கா இன்னைக்கு என்ன னா சாம்பாரு. அப்புறம் வந்துட்டு வாழைக்கா பொரியல் இங்க எல்லா ரொம்ப ஸ்பெஷலும் கிடையாது.
ஓகே ஓகே ஏன் ஏ தெரியாது நால் கிழமையே தெரியமாட்டிங்குது ந பத்தி போடுறேன் குதற மாதிரி முன்னாடி என்ன இருக்கு
ஆமா நம்மளோட வே காலைல எந்திரிச்சுமா வேலையோட இதைய எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஓடிட்டு நைட்டு வந்து படுத் சாப்பிட்டுட்டு தூங்குறது அவ்வளோதான் ஆம் மா என்ன பண்றது அது சூழ்நிலையே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம ஏதோ சொல்றதுக்கே இல்ல நாளும் வேற டக்குனு ஸ் என்றதுக்குள்ள நாலு வேர ஓடுது.
எங்க போகுதுன்னே தெரியல இப்போ இந்த ஜூன் வந்துச்சுன்னா எனக்கு ரு கல்யாணாஆகி நாலு வருஷ ஆவுது இந்த ஜூன் ஒன்னாந்தேதி கல்யாண நாலு நாலு வருஷம் எங்க போச்சுன்னே எனக்குக் தெரில
நாலு வருஷ ஆயிடுச்
ஆமா பா இது நாலாவது வருஷம்
அதான் இப்பதா கல்யாணம் ஆன மாரி இருக்கு இப் இப்பதான் அவ வந்து வ உனக்கு கல்யாண ஆச்சுன்னு சொன்ன மாரி இருக்கு அதுக்குள்ள நாலு வருஷம் ஓடியிருச்சு அப் அப்பா
நாள் கிழமைல எங்க போகுதுன்
அதுதான் அதுதா ரொம்ப அப்பா அதான் சொல்ரனே சுண்டி விட்றதுக்குள்ளாட்டி நாளு ஓடுது இது எங்க கொண்டு போய் முடிய போதுன்னு தெரில ஆமா ரொம்ப ஸ்
மத்தியானம் தூங்கி எந்திரிச்சாலே நாலு மணியாரது எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பீடா போகுது ஒருவேள நம்ம தூங்குற நேரம் மட்டும்தான் இப்படி போகுது டவுட்டா ஆகுது ஏன்னா காலையில இருந்து உட்காந்டுருப்பேன் அப்பல்லாம் எதுமே டைம் போகாது இந்த சமைக்கும்போது போயிரு
நம்ம வேல பார்த்தோனா ப பாய்டு ஆமா அந்தா போ மாட்டேங்குது நம்ம வேல பாத் பத்துட்டு இல்ல நம்ம தூங்கணுனா இல்ல வேல பாத்தோனனா டக்குன்னு ஓடி போயிருது இதுவே வந்துட்டு நம்ம சும்மா உ்காந்து இருந்தோனா ஆ அவ்வளவா போகமாட் மாட்டிங்குது அப்படியே நார்மலா போயிடுது எந்த பிரச்சனையு இல்லாம போயிடுது இந்த ஏதாச்சு வேல பார்த்தாதான் ரொம்ப இதாகும் சேரிடா சரி பாருங்க ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க
நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க
ஆ சேரிடா கண்டிப் ப்பா கூப்பற கண்டிப்பா கூப்
சரிக்கா வீட்ல எல்லாரையு கேட்டேன்னு சொல்லுங்க வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரலால இங்க
கண்டிப்பா ஊருக்கு வந்தன்னா கண்டிப்பா வர
சரிக்கா அன்னைக்கு வந்துட்டு வராம போயிருக்கீங்க
இல்ல அது ஆக்சுவலா எலெக்ஷனுக்காக வந்தேன்டா அடுத் த வீக்கே நாங்க மெடிசன் சாப் பண்ணுங்கறக்கா ஆ உடனே வந்தாச்சு இல்லன்னா எப்போமே வர ஆ எப்போமே வராம போமாட் தனானு
ஆ தெரியும்ணி அப்ப பாப்பா பொறக் பும்போது உங்கள கடைசியா நா பாத்தே
ஆமா அதுக்கப்புற நா ரெண்டு டைம் வந்தேன் அப்புறம் நான் உங்க அண்ணி விட்டு க்கு ரெண்டு டைம் வந்த உங்கள தா பாரக்க முல அம்மாவையு வந்து பார்த்த அம்மாவே வந்து ப க்கு வந்த நீங்க இல்ல ஆமா நீங்க தா தனியா இருக்கீங்கில்ல நீங்களு வேலைல இருக்கீங்க ஷாப்ல இருக்கீங்கனு சொல்லிட்டுதா சொன்னாவ நீங்களு வேற கொஞ்சோ பிஸியாவே இருந்தீங்களா அதனாலத தா டிஸ்டர்ப் பண்ணிக்கல நெக்ஸ்ட் டைம் வந்தனா கண்டிப்பா வரே சேரிடா கண்டிப்பா கண்டிப்பா வரேன்டா சேரிடா பாருங்க வக்கிறே ஆ சேரி ஆ